ச் ஹலோ உஹ்ம் சொல்லுங்க மேடம் எப்டி இருக்கீங்க
நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் எல்லா நல்லா இருக்கறோ மேடம்
சாப்ட்டாச்சா
இப்பதா மேடம் சாப்ட்டே உம் தோச மாவு இருந்துச்சு அதுல்ல அப்டியே கொஞ்சோ ஆனியன் கட் பண்ணி போட்டு
ம் ஆஹ் ஒ
பு பச்ச மொளகா கட் பண்ணி கொத்தமல்லி போட்டு களச்சி தோச
உஹ்ம் ஓகே
டாச்சு நீங்க என்ன சாப்பாடு அங்க
தோசதா
அப்புடியா உம் என்மா சொல்லுவாங்களே சா மஞ்சா மிஞ்சா எதோ சொல்லுவாங்களே என்னது
ஆப்டில்லா எதுவு இல்ல நார்மல் தோச தா ஊத்தி அஹ்ஹ தெரியாது
உம் அப்டி இல்ல உங்க வீட்டிலேயு ஒரே ஐட்டம் எங்க வீட்டிலேயு ஒரே ஐ டம்தா
ஆப்பில்லைங்க ஆஹ் ஆமா ஓ நா ஏதோ வெரைட்டி போல அப்டின்னு நெனச்சுட்டே தோச வெரைட்டியு
இல்லல்ல உம் பெரியவ தூங்கிட்டா இல்லன்னா அவ தான் இது பண்ணி இருப்பா
உம் ஏன் அதுக்குள்ள தூங்கிக்கிட்டா
அவ என்னம நீ அதிசியமா தூங்குறா சரி விட்டாச்சு வந்தா ஒரு கொன்னார் டிவி பாார்த்தட்டு மாம்பழம் அது இது சாப்பிட்டா அதுக்கப் அப்புறம் ஒரு ஆறு மணி பக்கம் படுத்தா அஞ்ச கா படடுத்த அவ்வளோதான் தங்கிட்டேன்
உம் ஹோம் ஒர்க் எல்லாம் எழுதலையா
திரும்ப படுத்தா சாவரப்ப தோசை ஊத்தி தரேன்ன கேட்டன் வேண தூங்குறன்னா சரி தூங்கட்டும் காலல ப்த்த க்கலாம் அவ ஒன்னும் எதுவும் ஹோம் ஒர்க் முடிக்கல சின்ன ஒ
சரி உஹம்
ஆடு போயட்டுிருக்கு அனா நீங்க எம் எஸ் டபிள்யூல்லா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர் எத்தன வருஷோ கோஸ் அது கரஸ்ல
கரசுல கரசுலதா ஆஹ்
தமிழ் மீடியமா இங்லீஷ் மீ இங்லீஷ் தா ம் தமிழ்லல்லா இல்லயா இல்ல
ஒரு வருஷோ கொரோனா பேட்ஜ்ல போணுச்சு இன்னூறு ருஷோ ஆஹ் நேர்ல பேசாம எழுதனு
ஆ அவ்ளதா
டூ இயர்ஸ்ல ரெண்டு செமஸ்டர்
உம் ஜல எதுலருது செஞ்
இந்த யூனிவர்சிட்டி
ம் சேர் சேர் சேர் சேர் சேர் எவ்ளோ ஆகுது ரெண்டு வருஷோ முடிறதுக்கு படிகறதுக்கு
ம் இப்ப டொண்டிப்பிஸ் ஆணிச்சுன்னு நெனக்கிற நா படிச் நாலு வருஷோ இருக் ஓ உம்
நானே உங்க கோக்க அதா உங்க அக்கா எம் எ முடிச் ருக்கறாங்க நா வெறு இ ஜி லே இருக்கிறே சேரியா எம் எஸ் போட்டு விடுவோ சேர்ரி
ஆ உம் ஆஹ் சரி நா ஆவ அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ள படிச்சே
ஓஹோ
தே டிக்குள்ள ஆச்சு உம்
உம் பாக்கனு இங்க ஸ்ட்டி சென்டரு எக்ஸாமு அதெல்லா செட் ட்டாகுதா பாக்கலா
உம் உம் எத்தன பேப்பரா மொத்தமா பத்தோ பன்னொண்டோ வந்துச்சு
ஃபஸ்ட் இயருக்கா செகண்ட் இயர் ரெண்டுமே சேத்
மொத்தமா அப்றோ ரெண்டுத்தையு சேத்து
பனெண்டு உம்
ஆம்மா அங்கதா வந்துச்சு இப்ப மாறிருக்கா என்னங்றது தெரியல
ரோ ஒ
உம்
கேட்டு பாக்குற நாளைக்கி ஸ்டேடி சென்டர் இருக்குது அங்க போச்சு தா இப்ப கேட்டோனா சொல்லுவாங்க
க்கிரமா முடிஞ்சிரும்ல ஜூன் ஜூலைக்குள்ள முடிஞ்சிரு திட்டது பண்ணிக்கங்க
சேர் ரைட் ரைட் நேத்து மீட்டிங்லா இரு து நீயா போயிட்டு வட்டீங்ளா
ஆஹ் போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கி இன்னைக்கு தான் மீட்டிங்
ஓ இன்னைக்கு தா மீட்
ஹ
ஓகே ஓகே சேரி சேரி சேரி சேரி உம் எங்கள நாளைக்கு ஒரு இது வர சொல்லி இருக்கறாங்க இந்த டென்த்து டுவெல்த் தெல்லா பசங்க ஒரு சில சப்ஜட்டு அரியறு எழுதுறாங்க அதுலா கிரைபெல்துர பசங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்திருக்குறாங்க
உஹம்
அத போய் வெரிஃபை பண்ணோ
ஓகே ஓகே
ஆ அப்டின்னு கூப்டுக்கறாங்க அதுக்கு நாளைக்கு போனு
சேரி உம்
நாளைக்கு எங்க உங்களுக்கு மீட்டிங்க இல்ல உங்க சென்
இல்ல நாளைக்கு சென்டர் மட்டும்தா
சென்டர்
உம் ஆமா வேற இல்ல
உம் சேரி சென்ட்ர்ல போய் என்ன பண்ணுவீங்க பசங்கூட
ஆக்சுவலா அவ சேட்ட ரெண்டு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கு இருக்குங்க இப்பல்லா ஒன்னு ஒன்னு ஒன்றரையிலயே வர ஆரம்பிச்சடுறாங்க ஒன்ற வயசுலயே விட்டுறாங்க அவுங்களு பேரன்சும் வந்து உக்காந்துருக்காங்க
இப்ப புதுசா இந்த வருஷோ அட்மிஷன் போட்டிக்கறாங்களா
ஆஹ்ன் அது ஒ இப்பெல்லா நா முன்னாடிலா ஒரு அஞ்சு பிள்ளைங்க அப்டி தா வரு இப்பல்லா பத்து பதினொன்னுன்னு வருதுங்க எல்லாமே ஒன்ற வயசு ரெண்டு வயசு அதுல மாதிரி ச செல பிள்ளைங்களுக்கு அதுவுமே பேச்சு வராத பிள்ளைங்கல்லா இருக்குதுங்க பேச மாட்டேங்குது சரியா ரெண்டு வயசு ஆச்சு அப்டின்னு சொல்லிட்டு வந்து விடுவாங்க பேச்சு வர்ணோன்டு
ஓகே உங்களது என்ன ஏஜ் குரூப் பசங்கள சேத்துக்குவிங்க வசன்
ரெண்டு ரெண் ரெண்டு ரெண்டு வயசுல இருந்து பிகினிங் ம் ஸ்டார்ட்டாகும் ஆமா இப்ப இந்த இயர் மட்டும் ஒன்ற ஒன்னே முக்கால்லயே வந்து விட்றாங்க
ஓஹோ
அதான் எதுவுமே அதிகமா பேச மாட்டேங்கிறாங்க அப்டின்னு சொல்லிட்டு வந்து விட்றாங்க
சேரி சேரி சேரி பசங்களுக்கு லாம் மதியம் தான் சாப்பாடா இல்லனா எதாச்சு
ஆமா மதியானம் சாப்பாடு இங்கதான் இங்க சாப்டுட்டு புள்ளைங்க ஒன்னா ஒக்காந்து சாப் ப்பிடும்போது நெறைய சாப்பிடுங்கன்டு இங்கேயே சாப்பாடுலாம் ஊட்டி விட்ருவோம்
உம் உம் ம் அவுங்க வீட்ல இருந்து தட் தட்டு எடுத்துட்டு வருவாங்களா இல்லை இங்கயே தட்டெல்லாம் செ
உம் ம் இங்கயே இருக்கும் செல பசங்களும் எடுத்துட்டு வருவாங்க ஆமா உம்
டெய்லி முட்ட உண்டா
இல்ல இல்ல வாரத்துக்கு மூணு நாள் ஆமா முன்னாடிலாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் இருந்துச்சு இப்போ மூணு நாளா ஆக்கிக்கிட் டாங்க
அப்படியியா இங்க எல்லாம் கௌர்மண்ட் ஸ்கூல்லலாம் இப்ப டெய்லி முட்டை போடுறாங்கில்லையா
ஆமா அது வேற இந்தது வேறல்ல இன்னும் கொஞ்சம் போக போக வந்துரும் ஆன் எல்லா நாளும் முட்டனு
அதுதா இப்ப முட்ட வெல எல்லா ஜாஸ்தி ஆகுது ஒரு முட் ட ஏள்ரூபாயா
ஓ
நாமக்கல்ல ஒரொர் உம் வேலவாசிய இ த்துறாங்க
உம்
அதுனால எல்லா எடத்துலயு இப்ப பாத்தீங்கன்னா
உம் எங்களுக் ஃபோன்ல தா பா முக்கா வாசி வேல ஆப்ல அதுக்குமே இப்ப கொஞ்சோ கொஞ்சோ இன்னமு இம்ப்ரூவ் ஆயிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கறாங்க ஒன்னொன்ன புதுசு புதுசா உம் ஆம் எல்லாத்தயு பண்ணி முடிக்கவே டைம் ஆயிடும்
உம் உங்களுக்கு ரீசார்ஜு எல்லா காஸ் தராங்களா மாசோ
எங்களுக் போனே தருவாங்க நெட் ஃப்ரீ அன்லிமிடட் ஆமா அந்த சிம்மு யூஸ் பண்ணிக்குவோ
ஓ அதுலே அவுங்களே பண்ணிட்டுருவாங்க
பண்ணிதா குடுப்பாங்க ஃபுல்லா அது ரீச்சார்ஜ் மாசோ மாசோ லா பண்ண மாட் ஆமாம்மா சுத்தமா ரீசார்ஜ் பண்ணி குடுத்துருக்காங்க போல அது அப்டியே பர்சனல் போன்ல போட்டுருக்கோ போனே இப்பதா ஆம்மா ஆம்மா போன் இப்பதா ரீசன்டா குடுத்தாங்க லாஸ்ட் வீக்ல புது போனா
உம் பரவால்ல உம் வேற என்ன பெயில்ஸ் ல்லா இருக்கு உங்க இதுல சென்டர்ல
வேற எதுவு இல்ல புள்ளைங்களோட இருக்றதுதா
பசங்களுக்கு எதாது பாட்டு பாடி சொல்லி் குடுப்பீங்களா இல்ல கத சொல்லி குடுப்பீங்களா இல்ல வேற எதாவது சொ சொல்லி குடுப்பீங்களா
அது இப்பதா ஒன்ற வயசு இந்த இ இந்த இயர் வந்து அகடமிக் வந்து ஒன்ற வயசுல இருந்து வந்து இருந்ததுனால அது பிள்ளைங்கள இப்பதைக்கு சேட்ட பண்ணாம கொஞ்சோ இதா பாத்துக்கிட்டா போது அப்டின்டுதா இருக்கு பே ஸ்பேசி அந்த மாதிரி விளையாண்டு விட்டுட்டு அந்த மாரி மட்டும் இருந்தா போதும்னு சொல்லி கொடுக்குற ஏஜ் வயசு ல இப்பதைக்கு வரல பிள்ளைங்க ஒரு திரீ இயர்ஸ் திரீ அண்ட் ஆஃப் னா ஏதாவது ஏ பி திடி ஒன் டூ திரின் சொல்லிதர லா ஒன்ற வயசுலயேனாத்த போய் சொல்லி கொடு க அப்டிங்குற மாரி இருக்கு
சேரி சேர் சேர் உங்க இதுல விளையாட்டு பொருட்கள்லா அங்கதா பஸ்
ஆமா அதெல்லா கவ்ர்ம கு துவாங்க அங்கயே இருந்து ஆஃபீஸ்ல இருந்தே வந்துரு ம் கேரம் போடு வேற அந்த பேஸ்கெட் பால் மாதிரி
அதெலா பசங்க வெளையாடுறாங்ளா இல்ல நீங்க நீங்க வெளையாடுறிங்ளா
ல பசங்கதா விளாடுவாங் அ நாங்க என்னத்த விளாடுறது ம்
இல்ல கேரம் போடு அது இது இருக் சொன்னிங்க ஒரு நாள்ல கூட
இல்லயே இருக்கே அத ஏறி ஒடச்சிருங்க இல்ல காய்ன வாய்ல போட்டுக்கு க்குமே அப்டிங்றதுனால கொஞ்சோ சேஃப்டி பண்ணி வெப்போ ஆனா அதுங்ளா வெளயாடறது விளையாடுங்க
செரி செரி செர் செர் சர் சரி வேறமா சென்டர்ல டிவி எல்லா வச்சிருக்றிளா பசங்க பாக்கறதுக்கு
இல்ல டி வி சாலசென் இன்ட்ரிவ்யூல மட்டு ஓகே ஆயி வந்துருக்கு அதுவு இந்த வருஷந்தா வந்ருக்கு
அதாது அது உங்க ஊரு எம் எல் ஏ அது மாரி ஸ்பான்சர அது மாரி கேட்டிங்னா குடுப்பாங்க
இல்ல இங்க இல் மத்த சென்டர்ல செல சென்டர்லலா வந்துருக் இருக்குது இங்க எனக்கு எப்ப வருது அலாட் தா இருக்குதா வருமா வரா தாங்கறதே இன்னு தெரியல ம் வந்துச்சுன்னா அத அடுத்து ஆமா வந்துச்சுன்னா அடுத்து ஃபிட் பண் பண்ணி அந்ததுக்கு ஏதாவது போட்டு வுட்டோம்னா ஏதாவது டான்ஸ் ஆடிட்டு ஏதாவது இது பண்ணி விட்ருக்கோங்க பாக்கணும் டி வி வந்துச்சுன்னா பாத்து கொண்டுதா
இங்கயு இங்க நெறைய கவர்மண்ட் ஸ்கூல்லா அப்டிதான் ஸ்மார்ட் போர்டு குடுத்துருக்காங்க அதாவது எல்லாம் கியூ ஆர் கோடு போட் டோனா பாடமே அதுலயே வருது எல்லாம் வேலையே பாத்துக்கறாங்க ஆமாம்
ஆஹ் டெவலப் பண்றானுங்கதான் இன்னும் நல்லா டெவலப் ஆய்டும்
சேர் சேர் சேர் சேர் சேர் சேரிங்க பாருங்க நாளைக்கு வேற நீ டியூட்டிக்கு போனு நேரத்தோட தூங்குங்க
ஆஹ் ஆஹ் சேரி ஓகே
நாளைக் பேசலாம்
ஆ சேரி ஓகே
ஓகே ஓகே உ உம்
இவன்